லோ ப் ஹாய் ப்ரோ கேக்குதா ப்ரோ எப்படி இருக்கீங்க
ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நா நல்லாருக்க ப்ரோ நீங்க வீட்ல நல்லா இருக்காங்களா ப்ரோ எல்லா நல்லா இருக்காங் ப்ரோ இன்னூ உங்க வீட்ல நல்லா இருக்காங்களா ப்ரோ எல்லா சாப்ட ப்ரோ இப்பதா அ சாப் ருக்க ப்ரோ
என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க
நானா ப்ரோ கார குழம்பு சாப்பிட்ட ப்ரோ கார் குழம்பு முட்ட
எ ஓகே ப்ரோ சமையல் எல்லா தெரியுமா உங்களுக்கு
ஆஹ் சமையலெல்லா செய்ய தெரியூ ப்ரோ ஆனா அந்த கார குழம்பு தக்காளி சட்னி செய்ய மாட்ட ப்ரோ பிரியாணி அது பெரிய புலோவ் அது புலோவ்தா அதிகமா செய்வ ப்ரோ
ஆஹ் ஓகே ப்ரோ அங்க கிளைமேட் கிளைமேட் அங்க எப்படி ப்ரோ இருக்கு
கிளைமேட் அ ப்ரோ கிளைமேட் அதே இநந்த வெய்யில் அப்படியே இருக்கு ப்ரோ அந்த மார்ல ப்ரோ ஒரு நாப்பது டிகிரில அடிக்கிறது ப்ரோ வெய்யில்
ம் ஓகே ப்ரோ இங்க இங்க மழ பேஞ்ச் க்கு பரோ
மழ பெய்தா ப்ரோ அங்க
கால இல்றந்தே மலதம்ரு
ஆஹ்
ஆமா பரோ வேற எங்கயும் வெளியே போலையா
தான் ஊருக்கு ஒண்ணு கிளம்புறோம்
ஃெஸ்டிவல் எவறோ
ரஸ்ட இல்ல ப்ரோ அக்கா பையனை பறனாலே அது சுும்மாார் அவன் அஞ்சு ஆறு வயசு பரோம்
ஆஹ் ஓகே ப்ரோ வாழ்த்துக்கள் சொன்னும் சொல்லிரு ப்ரோ
எப்படி என்ன பிசினஸ் னா பேசலாமா
ஆஹ் பேசலாம் ரோ
உங்களுக்கு என்னா பளான் இருக்கா
அப்பும் அந்த கௌப தான் எனக்கு இப்போதைக்கு மைண்ட் இருக்கு
உஹம்
உங்களுக்குான் நீங்க சொன்னீங்களாச்சு விவசாயன்னு
ஆமா ப்ரோ இத விவசாயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு என்னன்னா இப்போ எ பிக்கு கூட இது பண்ணலாம் ப்ரோ பண்ணி அதுல வெள்ளை பண்ணல இல்ல அது வெள்ள பண்ணல கொஞ்சம் நல்லா தான் அப்றம் இது வரும் இன்கம்
ஆஹ் நோோ அதான் இங்கதான் கண்ணுக்குட்டி வாங்கி பே நாால எல்லும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதது அ வசதி மூு பேஜ ஊட்ட கட்ட இரு மூணு மாசம் தான் கேப் இருக்கும் அத அப்புறம் கொலாட்டு இருக்கணும்
ஆஹ் ஆமா ப்ரோ
உம் இடையில தான் எடிட்டிங் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கும் ூடியூப் சேல் இருக்குது இரு ஒருபன்சுரூவா வன்ட்ருக்கும்
ஆமாம்பரோ
உஹம் நீங்க அது மாதிரி ஏதாச்சு சைடல ஏதாச்சு
இல்ல இல்ல ப்ரோ எதுவுமே இல்லை ப்ரோ வீட்டுல தான் ப்ரோ ஓன்லி செடி செடி வைக்கறிறது இது மரம்
உஹம் ஓகே ப்ரோ ஃரைடே இங்க கோயிலுக்குள்ள போல இன்னைக்கு
இன்னைக்கு இல்ல ப்ரோ ஏத கோயிலுக்கு ஏது போல ப்ரோ இப்போ அங்கயே பாத்தீங்கன்னா இப்போ பசங்க கூடலா போறதுல ப்ரோ ஒரு மேட்சு ஒண்ணு இருக்கு டோர்னமெண்ட் அதுக்கு மட்டு போலானு ப்ரோ
ஆஹ் ஓகே ப்ரோ ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ்லா இன்னு இருக்கானுகளா
ஆஹ் இருக்காங்க இருக்காங்க ப்ரோ அந்தளவு போறதில்ல ப்ரோ ஃபேமிலி பேமிலி ஆயி மேரேஜ் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால எங்கே வெளிலா போற இல்ல ப்ரோ படிக்கிறாங்க ப்ரோ
ஆ ஓகே ஓகே ப்ரோ ஸ்கூல் வேற ஸ்கூல் இன்னைக் குதா ஓபன்னு
ஸ்கூலா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆஹ்ஹா எ எங்க எங்க வீட்டுல படிக்கிறாங்கண்ண ப்ரோ ஒய்ஃப் படிக்கிறாங் அ அப்ற ப்ரோ எங்காது வெளிய மார்கெ மார்க்கெட் எங்கனாது போனீங்களா
இல்ல ப்ரோ இன்னைக்கு போல சண்டே சண்டே தா போவோ
ஆ மார்க்கெட் எல்லா போனோனா ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணனு வறீங்க
ஆஹ் ஆமா ப்ரோ ஒய்ஃப கூட்டி
ம் உங்குளுக்கு மேரேஜ் ஆயிருச்சா ப்ரோ உங்குளு ஆ ஓகே ஓகே ப்ரோ
ஆஹ் ஒன் இயர்ல பைய வேற இருக்
ஆஹ் ஓகே ஓகே லவ் மேரேஜா ஓ
ஆஹ் நீங்களு லவ் மேரேஜா
ஆமா ஆமா லவ்ன் ஆண் ஆரேஞ்ச் மேரேஜ்
ஓகே ப்ரோ
ஒ ஒரு அப்றோ ஒன்னுல்ல ப்ரோ அப்றோ எப்டி அந்த பிசினஸ் பத்தி எதா சொல்லுங்க ப்ரோ அது என்ன பிளான்ல இருக் கீங்க எந்த எது புடிச்சிருக்கு
அதா ப்ரோ பிசினஸ் பாத்தீங்ன்னா அதா கன்னுக்குட்டி ஒரு அஞ்சன்ன வாங்கீட்டு
உம் என்ன என்னமா என்ன இது ஒரு
இது ப்ரோ ஜெஷி இல்லாட்டி ஹெச் ஃப் தா வாங்கலான்ட்டுருக்கோ ஆமா ப்ரோ ஜெசி இல்லாட்டி கிர்ற வாங்களான்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சூழ்நிலை பாத் அடப்பாயிக்கும் மத்த இதெல்லாம் ஹெச்சப்பாங்கன்னீங்க நீங்க அது கொஞ்சம் அ வெயிலுக்கெல்லாம் செட்டாகாது நோய் தொற்றெல்லாம் அதிகமாக வரும்
உம் வெயிலுக்கு தாங்காதா புரோ அதெல்லாம்
ஆமா இப்போவெயிலுக்கு தாங்காது ஃபேன் வை இனோ இது ஜெஸிக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிருக்கும் பாத்தீங்கன்னா அது தேவை இல்லை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடப்பாயிருக்கும் சின்ன கொட்டாகை மாதிரி போட்டோம்னா போதும்
ஆமா புரோ ஆமா புரோ நம்ம இப்ப பாத்தன்னா ஜெஸ்ஸி வாங்கறதாஇருந்தா அதுக்கு நிறைய தீவனம் எல்லாம் நிறைய தேவைப்படுமா புரோ
ஜெசிக்கு அதை விட ஹெச்சப்ப விட கொஞ்சம் மீடியமா தான் எடுக்கும்
ஆமா ஜெசி
ஆனா நாம ஃபார்ம் டைன்னு போயிட்டீங்கன்னா அதிகமா மாஸ் ப்ரொடக்ஷன் பால் வேணும்னா உங்களுக்கு ஹெச்சப் தான் பெட்ரு
ஆஹ்
ஆனா ஹெச்ப்ல பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்காது சொசைட்டி எல்லாம் ஊத்தறமா உங்களுக்கு கம்மிய தா வரும் அமௌண்டு அதே போ ஹெச்சப்புல பாத்திங்கன்ன கொழுப்பு அதிகமாருக்கு உங்ளுக்கு இப்ப சொசைட்டிலே ஊத்தினால் நாப் முப்பத்ரெண்டு நாப்பத்தி மூணு போக இது என்ன எச்சப்படுத்துகிட்னா முப்பத்தெட்டு முப்பத்தாருக்கு தா போகு
ஆ ம் ம் ம் இப்ப கண்ணு குட்டியா வாங்குனா அது என்ன ப்ரோ ரேட் வரு
கண்ணு குட்டி பத்து டூ பதுனஞ்சு வரு ப்ரோ அது பத்து பதனஞ்சு தா ப்ரோ வரு ஒண்ணு பத்து பதுனஞ்சு வரு ஒரு அஞ்சனு எடுத்து போட்டீங்கன்னா மூணு மாசத்துக்கு பேஜ் பேஜ் ஜா பிரிச்சு வெச்சீங்கன்னா கரெக்டா இருக்கு ப்ரோ பதுனஞ்சு வேணு மொத்தம் இயர்லியே ஒரு அஞ்சண்ணா வித்தீங்கனாலு உங்களுக்கு ப்ராஃபிட் தா ப்ரோம் ஒரு கரெக்டா கண்ணு போடுற ஸ்டேஜ்ல கரெக்டா சேல்ஸ் பண்ணோம்னாலே உங்களுக்கு எழுவது எம்பது போகும் ப்ரோ ப்ரோ கேக்குதா ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதுங் ப்ரோ ஹலோ